எனக்கு என்னனு தெரியல டாஸ்கு
டாஸ்கு கம் அஞ்சு அ எது பேச அஞ்சு இல்ல அது போய்ன்னே இருக்கோ
இல்ல ஏன்னா நா சொன்னா உனக்கு ஆல்ரெடி பேசின வராதுனு தெரியுது
ஆ
ஆல்ரெடி நா ட்ட பேசிட்டனா
டேய் அப்பில்லா இருக்காதுடா
எனக்கு அப்டிதாண்டா வந்துச்சு
செரி நீ வந்துசன்னா அதுமார் ஸ்க்ரீன் ஷாட் மட்டு அப்றமா அனுப்சு வுடு குது ஏனா எங்கன்னே கிட்ட காம்கலனா அது இல்ல அது வந்து அது உள்ள போயிட்டு நம்ம ஃபோ ஃபோன் நம்பர் போட்டு பேசுனோ
ஆ
அதுக்காணா கெடையாது அந்த ஜீன் அவ் அவ் கிரீன் கலர் இருக்கு பாத்தியா உள்ள போயிட்டு அந்த மைக் அலோனு குத்துட்டு
ஆ
ஃபோன் நம்பர் நீ என்டர் பண்ணா நீ எனக்கு கால் பண்ணு
ம் ம் ம்
இப்ப நம்ம கால் பண்றோன்னா பேசினாவே ஒரு பத்து நிமிஷ பேசிருந்தோ
ஆ
பத்து நிமிஷோ பேசிச்சு முன்னா கட் பண்ணிக்லா அனா இந்த ஆஃப்லயே பேசறே இல்ல நானே செரி ப்ரோ என்ன சாப் ட்ட நைட்டு
ம் நைட்டுனு சாம்பாரு முட்ட
ரோ
சாம்பார் சாம்பார்
ஆமாவ அதலப்பா நாளைக்கு முட்ட இன்னிக்கு முட்ட நாளைக்கு கிடையாதுல்ல
சர் சர்
நாளைக்கு வெள்ளிக்கிழமே அதனால ஆ
அப்பில்லால்ல
ம்
அப்டிதா வெள்ளிக்கிழம செவ்வகிழம பாக்க மாட்டாங்க
பேசாம இப்டி ஒன்னு சொல்லு எங்க அ அக் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட்கு மாலப்பொட்ருகான் சொல்லு
ஹ ஹ ஹ ஸ்
ம் ம் என்னடா பின்னா இப்ப இப்போ இப்ப கோயிலுக்கு போனல இப்ப போதா
புரியல
ஐ்யப்ப கோவிலுக்கு போகாதடான் கேட்ட
ன்ன மால போல இருக்கு
ம்
வரல போட
சாலியாலியா எல்லா இன வைத்து சில்லி
ம்
அங்க ஜாலியா இருக்கே
விக தாங்க அவுங்க அவுங்க லைஃப்ல கொஞ்ச கொஞ்ச வேசத்த போட்டு யாரும் அவ்ளோ ஜாலியா இல்ல ஆட்டோ ஏ் இப்ப வந்து ஏதோ ஒரு நியூஸ்ல சொன்னடா புது வித கொழந்தைங்கல ஏத ஒன்றரை லட்ச ரூபா கடன் அதுதா
புரியவிட்ட
ஒன்றரை லட்ச ரூபா ஏதோ கடனமே பா அத பிள்ளைக்கு கொழுந்தைங் குழந்தைகள்ல்லா அவுங்க குழந்தைகள்ல்லா ஒன்ர லட்ச ரூப கடனமே
அப்டில்ல உ பேர்ல இப்ப ஒரு லட்ச கடன் இருக்கு
ம் இப்போ அது அதிகார முலமா இது போட்டாளா
ம்
இப்போ அத டிவைட் பண்ணி குடுத்துட்டாங்களா இல்ல காசு
இல்ல இல்ல நீ கட்ட நீ எப்பமே நீ கடன் கட்டுவிய என்ன சொல்லு
கடன கட்டணும்னா நா கடன வா அவனேகிட்ட ந வாங்கினதான நா கட்ட முடியு
ம்
இப்ப எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீமு இப்ப நம்ம என்ன திரியுமா பண்ணு இப்ப கவர்மெண்ட்டு நல்ல விஷயோ நா ப்ப வந்து யாரா ல்ல அவ்ளோ நம்ம கொடுத்ததுக்கும அதுல இருந்து ஒரு பாதி அமௌண்ட் கேட்கணு
ம்
அந்த மாதிரி கொடுத்தா ஓகே டேய் பர்ஸ்லா எப்டி டா ரோஸ் ப பண்ணுவாங்க விவசாயத்து தா அதுல எல்லாருமே ப்ராஃபிட் பப்பாங்க
ச ச
இந்த காலத்துல பா டெய் கம்பெனி தானா ப்ராஃபிட் பாக்குது உ ஏதோ ஏதோ டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஏதோ வராங்க ந பாருங்க பரவால்ல வாழ்க்கையில ஏதவும் முன்னேற்றம் அல்லாத லைஃப்ல செரி நெக்ஸ்ட் என்ன பிசினஸ் பண்ண போரியா எப்டி
வாய்ப்பேல பிசாஸ்
ம்
ஆ ஒரு வாய்ப்பு ஒண்ணு வச்சுக்கமாச்சா ஃப்ரெண்ட் பேசி வச்சுருக்கே பிசினஸ் ல்ல வேலைக்கா
ம்
அது மத்து கண்ஃப்பா மச்சன்னா பாப்போ
நாம தள்ளு வண்டி போட்டுலா நம்ம பிசினஸு
தள்ளு வண்டி பொறப்பானா
என்டா புசு புசா எனமோ சொல்றீங்க
சும்மா சொல்றேடா அவ்கிட்ட
ம்
ம் இல்லா அது அது வேலி வந்து பாரத்துக்கு எதது இது பண்ணுறாங்க அப்டி கில்ல வாழ்க்க ரொம்ப டப்பா தா இருக்கு பரவால்லா போலாம் வா எப்டின்னு சொல்லு பா லா கொடுப்பா அவ அத பிங்கெட்ல வேலில
பிங்கட் வேலியில பார்த்டைமாவா தெரியல மச்சா
எனக்கு இன்ஷ்டா மாட்டலருந்து எனக்கு ஃபோன் பண்ணாகளா
ச என்னன்னு
அப்ளை பண்ணீங்திக நா எப்வே அப்ளை பண்ணது இல்டா அவ ஃபோன் பன்னி இந்த மரி பிக்கிங் பேக்கிங் அது மாரி வேலக்குதுப்பார்நாங்க
ம்
செரி நானு சும்மா செரி எங்கதா இருகுதுன் லொகேஷன் கேட்டா சென்னைன்றாங்க
ஆ வேற என்னாச்சு
பார்ட் டைம்மா கேட்டே பார்ட் டைமு்கே கிடையாதுன்றாங்க அப் பார்ட் டைம்னா அவங்க வந்து ஷெடுல் அவங்கதா போட்டு வச்சுப்பாங்லா நம்ம போட முடியாதா நா அவங்களே வந்து ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க நீங்க டைம் சொல்லுங்க அதுக்க ஏத்த மாதிரி பண்ணிக்கலா நாங்க சரி நானு டைம் சொன்னே இந்த மாதிரி ஒரு லவல த்ரியோ கிளாக்ல இருந்து ஒரு த்ரியோ கிளாக்குள்ள பாருங்கன்னே அவுடா சொ சொன்னாங்க மார்னிங் செவன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினி அதாவது டுவெல்ல இல்ல லெவன் ஓ கிளாக் வரைக்குதா இருக்கு
ஓகே
இது நைட்ல எல்லாம் எப்ப கேட்டாலு பண்ணி விட்டுருவாங்க நைட்ல பகல வந்து இதா ஷெடூல் வந்து ய்லி ஃபாலோ போட்டா நைட் டைம்ல வேணா இது
எப்டின்னு தெர்ல இன்ஸ்டாமார்ட்னா எப்டிமச்சி நீ சொல்ல
ம்
ம் இன்ஸ்டாமெண்ட்லன இருக்குறாங்க சேல்ஸ் பண்றாங்க ஜப்டோ மாதிதன்னா
அ
அதா எல்லாம் இந்த ஃபிளிப்கார்ட் அமேசான் மாதிரி இவனுவளு ஒரு ப்ராண்டா வர்ணும்னு பாக்குறாங்க
ம் மச்சா ஒரு சும்மா ஒரு கோடிங் அமுச்சுருக்கே அது எது பண்ணாத நா பாத்துக்ரே
ம் இது சும்மா டைப் பண்ணி அமைச்சுதே இல்ல
புரில
டைப் பண்ணி அமுச்சுக்க கோடிங்கா
டைப்பண்ண சும்மா ஒருலைன் மச்சா லெமன் ரைஸையி தை ரைஸையி சேஞ்சு பண்ணது இமேஜு
ஓ அதுக்ஓடி
ம்
ஆமா அந்த சைட்ல எப்டி கொஞ்சோ சிக்கன் ரைஸ்ன்றது கொஞ்சம் இதுவா போதா ஃப்ளேவரா காலல லைட்டா தெரிதியா போய் போதாவு பார்த்தா தெர்லன சிக்கன் ரைஸ் கொஞ்சது ம் இந்த லெமன் ரைஸ்ன்றது ஏதோ குஸ்கா போதாமரிஇருக்குது பாக்றதுக்கு
சிஸ்சிஸ்சிஸ்
வந்து ஒரு மோர் கலர்ல கொஞ்ச சேஞ்ச் பண்ண அதுவு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு தைர் ஆல்ரெடி ஓகேதா நெக்ஸ்ட் என்ன எக்கு எக்குல வந்து கொஞ்சோ மனோ முட்டையே பா பத்து இல்லடா எனக்கு
ஏ எல்லா அப்டிதா எல்லா கண்டுக்ககூடாதுப்பா
ம் சும்மா பிச்சதுக்காக போட்டு வச்சுக்ருக்காங் கரெக்டா
ம்
ம்
ஆயிர அது போதா எங்களுக்கு
ஆ சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காக போட்டு காமிக்கறே உங்களுக்கு
ம்
அ எக்ஸ்னவ் வ வா எக்ஸ்னவ் காமிக்கனுமா இல்ல கிளாஸ் ஆகிட்ட காமிக்கனுமா இப்போ வந்து நம்ம ப்ராஜக்ட் பண்றோமானா அவங்க தனியா வந்து ப்ராஜக்ட் இது பண்ண பத்தியா அவங்கிட்ட இல்ல போ கிளாஸ் அதுக்கிட்ட
அவங்கிட்ட காமிக்கனு
யாரு கிட்ட
எவெ பண்ண சொன்னா
ய ப்ராஜெக்ட் இது பா அதுக்கு தானே அதுக்கு தனி இது சப்ஜெக்ட்
ம் சப்ஜெக்ட்கு தா மச்சான் சும்மா கம்பெனி பேரு நி போட்டுக்கயெ அவெ யாருனே தெர்லடா அ உண்டு அ உண்டு கம்பனேக்கான் தெர்ல்ல
ம் இப்ப எங்க கேல்லா பத்தி பரவால்ல ஏதோ டெவலப் பண்ற சொல்றத ஏதோ பண்றாங்க
அய்யோயோ
என்ன ஆச்சு
லெமன் ரைசும் தயிர் ரைசும் ஒரே கலரா மாரிச்சு
தெளிவா சொன்னா இல்லயா உனக்கு லெமன் ரைசும் கொஞ்ச தயிர் மாரி போலான நீ வந்து திட்டவ இல்ல போவன்டியா ஆ
தைர் ரைஸ் தைர் ரைஸ் சேஞ் ஆவ மாட்டிகுது மச்சா
ஒண்ணு இல்ல பொறுமையா ஹான்டில் ண்ண ரொம்ப பிரஷர் போடாத
ச்ச தைர்ஸு வெள்ள லெமன் ரைசு வெள்ள கலர்ல இருந்துச்சுல
கலர் ஆச்ச ஆமா
அ ரெண்டுமே ஒரே கலர் ஆயிடுச்சுல்ல டக்குன்னு
எப்புட்றா
இ எதவு மாத்தி போட்டன் நெனக்கறே
மாத்திட்டு வேன் டெலீட் பண்ண முடியுமா அந்த இமேஜ டெலீட் பண்ணிட்டு புதிய இமேஜ அப்லோட் பண்ணிட
இல்லண்டா குடிஸ்டே குடிஸ்டே குடிஸ்டே இப்ப மாத்தி பாப்போ ம் போல்ல போல்ல
ஆனா போடலா தானாண்ணா
ம்
அது அந்த மாரி பாத்துக்கோ எது ஃபவர் இருக்கோ அத பாத்து போட்டுக்கோ ம்
இ பேச மாறுதா
சும்மா ஒரு டரைக்தா பண்ண அதா எல்லா ஒண்ணு இல்லாட்டம் எவ்ளோன்னா மாத்தி மாத்தி பண்ணலாட்டும்
ஆ சேஞ்சுது
இப்போனா கரட்டா கொடுத்தியா இல்லய
குடுத்துட்டே குடுத்துட்டே
ம்
இப்ப சிக்கன் ரைஸுக்குதா சிக்கன் ரைஸுக்குன் சிக்கன் பிரியாணி மட்டு என்ன பண்ணுதுன்னு தெரில
ஒண்ணுல சிக்கன் பிரியாணிக்கு வந்து ஒரு பிளேட் போட்டு பிரியாணி வச்சு சாப்பாடு வச்சுடு
அது. நா கோனிங் போட்ட மச்ச செட் மாட்டேங்கது இமேஜ் வந்து வெளியாக மாட்டங்கன் தெர்ல என்னன்ட்டு மத்த
வேற என்ன கோடிங் என்ன பண்றது சைட்ல
உ பாப்போ
ஓ கொஞ்ச ஈஸியா இருக்குற மாரி கோடிங்க எதனா இருந்தா கூட நல்லா இருக்கு பாக்கறதுக்கு
உ
உ உ பரவளா இப்ப எல்லாமே கோடிங்குமா கோடிங் தானடா போ் கோடிங்கே இல்லனா அந்து ஏ ஐ எஃப் எல் அதுல ஏ ஐ டூல்ஸ் வச்சு டெவலப் போட்டாங்க போலருக்கு அதுக்கு அதுக்குதனியா அத வச்சு நம்ம சும்மா இதுக்காக தா பாத்தாங்க போல எந்த இத சீக்ரமா டெமோ விட்டு சீக்ரமாவே இது பண்ணாதுனு நெனக்கிறே உள்ள வாய்ப்புக்குனு நெனைக்கிறே இப்பல்லா என்னடா ரோபோட் வச்சு இது பண்றாங்க ரோபோட் டெக்னா டெக்னீசியஸ் வச்சு டெக்னாலஜியா இது பண்றாங்க டெவலப் பண்றாங்க நம்மாளுங்க அதனாலயே நம்ம வந்து டெக்னாலஜிய நோக்கி போயீங்கிறோ அதனால ஏதோ டெக்னாலஜி வச்சு போதோ சைனாவோட நம்மலலா அவ்ளோ டெக்னாலஜில வர முடியாது ஆனா கொஞ்ச ஏதோ காம்பென்சேஷன் கொடுக்கணு அதான
ஆமா
உ மச்சா நா நேத்து எனக்கு தெரிஞ்சு அ ஜெய் சோல எனக்கு தெரிஞ்சு வெளியே ஏத்துடுவாங்க நினைக்கிற ரொம்போ
சக்ஸஸியா
ஏன்னா அவ்ளோ வாய்ப்பு விடல ஒரேய மேட்ச வாய்பு விட்டுறாங்க ஆ சீீஸ் ஜேய்சிட்டாங்க வேணுமா ஒரு மேட்சு ட்ரை பண்றதுக்காக ஜெய்சு வந்து ட்ரை பண்ணாங்க ஒரு நல்லா ஆடுன ஓகே இல்ல ஸ்பாட்ல தூக்கிட்டு உணவு பிளேயர் பிரியச்சாரியா அந்த மாதி பிளயர் இரு
அவே என்ன டா பண்ணா பாவோண்டா
யாரு
தேஸ்வர்
அது ஒண்ணு இல்லலா அதா ஸ்டார்ட்டிங் நல்லா இது எல்லா வச்சது
உ
ஆமா
ஆ நல்ல ஒரு ரண்டு ஆகும் இ ஏ ஏ சாய உள்ள எத்தாம வச்சிருக்காங்கனு தெரில இவனுங்க
சாயவா
வாய்பல்லா நல்லாதான்டி அவன் சுட்டுல ஆடலாடா டே அவன அத டெஸ்டுக்கு ட்ரைன் பண்றத விட இந்த ஓடக்கு ட்ரைன் பண்லாம்ல்லா ஓடேக்கு அடுத்தது என்னது டி டுவெண்டி ஓப்பனிங்க்கு கரெக்டாருக்கு அவுஅகுதா சூட்டாவு உ சேட்டா நம்ளு பன்றோ நாளைக்கு பன்ட்டா
உ சேரி மச்சா
சய் உ